சிஸ்டர் கேக் க்குதுங்ளா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்க இப்போ அ எத பத்தி பேஸ்சலாஸ் சொல்லுங்க
ஆ சிஸ்டர் ஆ சுற்றுலா தலங்கள் ஏதாவது பேஸ்லா இல்லைன்னா இயற்கை அந்த ரெண்டுல உங்களுக்கு எதுனாலு பேஸ்லா சிஸ்டர்
ஆ இப்ப வந்து நம்ப இந்த சுற்றுலா தலமே பேசலா ஏன்னா வந் து அ நறைய அ விஷயங்கள் இருக்கு அதுல சுற்றுலா தலோ அப்டின் சொன்னாலே அ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த சுற்றுலா தலம் வந்து ரொம்ப பிடிக்கு
சிஸ்டர் எனக்கு வந்து ஷீரடி சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப புடிக்கு ஆ அவர் பத்தின விஷ்யங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடவுள் புடிக்கு எனக்கு சித்தர் வழிபாடு வந்து கொஞ்சோ ஆர்வோ அதிகங்கறனால நா ஷிரடி பாபா பத்தி கத்துக்க ஆரம்பிச்ச ஆ சமூக சேவையும் பண்ணிட்டு இருக்கே அதனால வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து ஷீரடி போயி அவரு பத்தின நறைய விஷ்யங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட் டு வரது அது வந்து கொஞ்சோ எனக்கு ஈடுபாடு அதிகோங் சிஸ்டர்
அருமை அருமை இந்த மாதிரி வந்து வேற எதாச்சு ஆ சுற்றுலாத்தலம் அதாவது உங்க குடும்பத்தோட அ போயிட்டு நீங்க வந்து ஒரு அ ரொம்ப சந்தோஷப் பட்டு அ அங்க மகிழ்ச்சி அடைந்த ஒரு சுற்றுலா தலம்னா அது எத சொல்றீங்க
அது வந்து சமீபத்துல ராமேஸ்வரம் போனோ சி ஸ்டர் ஆ அந்தக் கடலோர அமைப்பு ஆ மேலு அந்த நம்ம அத சுத்தி நம்மளுடைய நாட்டினுடைய எல்லை அந்த கடலல்லா சங்கமிக்கிற அந்த தனுஷ்கோடி
ம் ம்
சைடுமே கடல் இருக்கு நம்ம நடுவுல மட்டு நம்ம அ பயணோ பண்ற மாதிரி இருக்குங்க ஆ அந்த மாதிரி எடங்கள் பிளஸ் நம்மளுடைய வரலாற்று தலமான ராமர் அந்த பாலொ அமைச்சது அத பத்தின எடங்கள் எல்லா பாக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க
ம் அருமை அருமை இந்த மாரி வந்து நெறைய்ய அ எனக்கு வந்து நா பள்ளி பருவத்துலல்லா வந்து அ ச ய அவ்ளோவா வந்து எந்த ஒரு சுற்றுலா தலமு வந்து கூப்ட்டுட்டு போல ஒரு கல்லூரி பருவம் வந்ததுக்கு அப்புறந்தா எங்களுக்கு ஒரு அ சுற்றுலா தலம் கூட்டுட்டு போனாங்க அது அந்த எடோ எப்டி இருக்கு என்ன அப்டிங்கற து அந்த கல்லூரி அ படிக்கும்போது தா வந்து எனக்கு ஆ தெரிய வந்தது